தோழ வணக்கம் தோழ
ஆ எப்டி இருக்கீங்க தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழர் நீங்க எப்டி இருக்கீங்க ம் சாப்ட்டீங்களா தோழர்
ம் சாப்ட்டே தோழி நீங்க
ம் சாப்ட்டாச்சி தோழர் இப்ப உங்க ஊர்ல கிளைமேட் எப்டி இருக்கு தோழர்
இப்ப கொஞ்ச சேஞ்ச் ஆயிருக்கு
ஓகே ஓகே என்ன மழ வருதா
மழையா ஏ இப்ப மழ வர கிளைமேட்லதா இருக்கு
ஓகே ஓகே இப்ப நீங்க ஃபுட்லா எப்டி நான்வெஜ்ஜா இல்ல வெஜ்தா எடுத்துப்பீங்களா
நாங்க வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடுவோ
ஓகே ஓகே இப்போ நான்வெஜ் எடுப்பீங்க இல்ல
ரெண்டுமே ஹெல்தி தா நான்வெஜ் ஹெல்தி இல்ல அப்படின்னுல இப்ப நான்வெஜ் நம்ம வந்து சாப்புட்டு கொஞ்சோ குறைச்சிக்கணு ரொம்பவு நான்வெஜ் எடுக்க கூடாது இப்ப அத பாங்க கொழுப்பு வ புரோதம் வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து பாத்தீன்னா கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால
ஓகே
இந்தே கொ கொலஸ்ட்ரால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல
இப்ப அப்பறம் எப்டி சொல்றது இப்ப எல்லா உங்க வீட்ல பேபி இருக்காங்களா
ஆ இல்ல இல்ல மேம் அக்கா பசங்க இருக்காங்க
ஓகே ஓகே இப்ப அவங்கல்லா இப்ப எப்டி சொல்றது அவங்கல்லா சிக்கன் நெறைய சாப்டுவாங்க அவுங்களுக்கு பழக்கோ ரொம்ப ஆயிட்டே இருக்கு இப் இப்போ எங்க வீட்ல கூட அக்கா பசங்க இருக்காங்க அவங்களா வந்து கில்லு அந்த மாரிதா சாப்டுவாங்க கில்லு தந்தூரி அந்த மாரிதா சாப்டுவாங்க அவுங்க சாப்படாங்கனா எப்டி ஏனா சாப்ட்டு சாப்ட்டு அவுங்களுக்கு பழக்கம் ஆகிடுச்சி குத்து குத்து அதனால அவுங்க கிர்லு தந்தூரியம் இனிமேதா சாப்டுவாங்க இப்ப வர மயோனசு தராங்களா அது சாப்டுவாங்க
இப்ப மைனஸ் புல்லா பாத்தீங்னா இப்பயே ரெடி பண்ணி சாப்டுறதுனா ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம ரெடி பண்ணி ஸ்டாக் வச்சிருந்து சாப்டனா
ஆமா
கொஞ்ச நம்ளுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்கு
ஆ ஆமா இப்ப அதே மாரி பாத்தீங்கனா இப்ப எப்டி சொல்லுது அவங்க அதத்தா ரொம்ப விரும்பி சாப்றாங்க அந்த மாரி பொருள்லா
எது வந்து டேஞ்சரோ எது நம்ளுக்கு வந்து அ அதிக எஃப்ட் உடம்புக்கு தீங்கு வைக்குதோ அதுதா இப்ப எல்லாமே சாப்டுறாங்க இப்ப அதுதா வந்து டேஸ்டா இருக்கிறமாரி இருக்கு நம்ளுக்கு அ அதனால நம்ளுக்கு பிரச்சனையு அதிகரிக்கு
ஆமா அம்மேரிதா இப்ப எல்லாரு எப்டி சொல்றது எல்லாருமே அப்டி இருக்க எல்லாப் கொழந்தைங்களு அப்டிதா இருக்காங்க இப்ப ஒன்னுஸ் இப்ப இட்டுன்னு போயிட்டு நம்ம சாப் இப்ப இது வாங்கி குடுத்தோம்னா அதயே கேட்டுனு இருக்காங்க எனக் கிரில்லு வேணு தந்தூரி வேணு எங்க அக்கா பசங்களா அப்டிதா அதே கேட்டுனே இருப்பானுக அப்றோ வந்து எப்டி சொல்றது எல்லாமே சிக்கன் சிக்ஸ்டி பைவ் சிக்கன் பகோடா இந்த மாரிதாங்க சாப்புடுவானுக
இப்ப பாத்தன்னா நம்ப வந்து வந்து அதுல போற மசாலா அதுல போட்ட அஜினமொட்டோ அதல்லாம் போறதுனாலயே நம்ப இவ்வளோ நம்ப வந்து பீல் அதுல பாத்னா கொழந்தைங்க வந்து அதுலயே அடிட் ஆயிறாங்க அந்த டேஸ்ட்
ஆமா
டேஸ்ட் எங்க இருக்கோ அங்க பாத் அனா ரொம்ப வந்து நம்ளுக்கு வந்து பாதிப்பு அதிகரிக்குது அத வந்து நம்ப தவிர்க்கறது ரொம்ப நல்லது
ஆமா
அதேமாரி நம்ம வீட்லேயே எதனா ஃபுட்டு் அரேஞ்ச் பண்ணி நம்மளே ரெடி பண்ணி குடுக்குறது ரொம்ப நல்லது கோக் நல்லது
ஆமா ஆமா இப்ப அவுங்க அது ஹோம்மேட் ஹோம்மேட்ல பண்ணி குடுத்தால் அவுங்க சாப்ட மாட்றாங்க ஏனா அது பழக்கமாயிடுச்சு அதனால அவுங்க சாப்டவே மாட்டேங்கிறாங்க
அ ஓ போமா நம் வீட்லயே நம்ப வீட்லயே நம்ப ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ப சாப்படுறது வந்து நம்ப உடம்புக்கு வந்து எந்த ஒரு கேடுவிக்காத நல்ல வந்து நல்லதா இருக்கும் அது ரொம்ப நல்லது இப்ப இதே மாரி நம்ப
வ
நம்ப இதே மாரி பாத்தோனா நம்ம வீட்லயே நம்ப வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்ட்து உங்க உடம்புக்கு த்து ஹெல்தியாருக்கும்
நம்மளுக்கு வந்து எந்த தீங்கு வக்காது
ஆமா ஆமா
இப்ப அந்த மாரி இப்ப அவுங்க ஸ்நாக்ஸ்ல்லா கட்டி கொடுத் இப்ப நம்ம வீட்ல செஞ்சோம்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்ல செய்றத சாப்பிட மாட்டிக்கிறாங்க கடைல நம்ம கடைல ஒரு வாட்டி வாங்கி குடுத்தம்ன்னா அந்த கட பொருளே அவங்க அப்டியே எடுத்துக்கறாங்க வேற எதுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க
பிளாங்க் ஆமா கட பொருளே வந்து தா இப்ப வந்து சாப்பிடுறது வந்து எல்லா எடத்துலயும் கட பொருள் தா சாப்படுறாங்க இப்ப நம்ம வீட்லயே நம்ம
ம் ம் ம் ம்
இப்ப நம்ம வீட்லயே நம்ம செஞ்சி சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லது நம்ம கடேல வாங்கி சாப்ட்றது நல்லது இல்ல
ஆமா ஆமா இப்போ அவங்கள எப்டி சொல்றது இப்போ ஒரு ஸ்னாக்ஸ் கட்டி அனுப்புறோம்னா அவங்க ஹெல்தியா சாப்பிட மாட்றாங்க அன் ஹெல்த்தி ஃபுட்டா அந்த மாரி தா கேக்குறாங்க சிக்கன் கேக்குறாங்க இந்த மாரி நம்ம இப்போ கடையில போய் வாங்கி குடுத்துட்டோ ஒரு வாட்டி அவங்க அது என்ன பண்றாங்க அந்த டேஸ்ட்டு ஒட்டிக்கின்னு கடைலயே அந்த அந்த இது வேணும் அப்டின்னு கேக்குறாங்க
அது தா நம்ம வீட்டிலயே நம்ம ஓமா நம்ம அதேமேசு நம்ம வந்து வேற எதுவு வேற எதுனா ஒரு இது அதுல ஆட் பண்ணாத அளவுக்கு ஒரு மயனி ஷோ அதே மாரி நீங்க வந்து அதே ஒரு பொசிஷன்ல நம்மன்னா செஞ்சா அந்த டேஸ்ட் இருக்கிறா மாரி நம்ம செஞ்சு குடுப்போ ஆனா நம்ம அதுல அஜுன மோட்டோ இதுல நெறைய நெறைய டேஸ்ட் பொருட்கல்லா நம்ம சேக்காத அளவுக்கு ஒடம்புக்கு கெடுதல் இல்லாத பொரு நில வேம்பு சேக்கறது நல்லது
ஆமா ஆமா ஏ இப்ப எப்டி பாத்தீங்கன்னா இப்ப ஸ்னாக்ஸ் இதெல்லா கட்டி குடுத்து அனுப்புறாங்கல்ல
இப்ப ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன செஞ்சு நீங்க குடுப்பீங்க உங்க அக்கா பசங்களுக்கு
ங்க எங்களுக்காக பசங்க இல்ல அக்கா பசங்க இல்ல வீட்ல கூட பெரியவங்கல்லா இருக்காங்க அவங்களுக்கெல்லா ஸ்நாக்ஸ் செஞ்சி குடுப்போ கேவுரு அட கேவரு கஞ்சி பால்வடி மாவு இருக்குலங்க
செஞ்சு நீங்க சாப்பிட்டீங்க அத சொல்லுங்க
அதா இதெல்லா சாப்டுவோ கேவரு ஆட கேவுரு கஞ்சி
ம் எப்டி செய்றீங்க கேவுறு ஆட எப்டி செய்றீங்க மேடம் அத சொல்லுங்க ஏன்னா எங்க சைடுல நாங்க அது சாப்ட்டதுல்ல கேள்விப்பட்ருக்கோ
ம் ம் ஏன்னா இப்ப வந்து மாவு இருக்குல மாவு
என்ன மாவு மேடம் மைதா மாவா
கேவுரு மாவு
ஆ
கெவுரு மாவு எடுத்துட்டு கொஞ்சோ சால்ட் போட்டு அப்றோ பெசறி கொஞ்ச கொஞ்ச தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி நம்ம இப்போ எப்யுமே பூரிக்கு அந்த மாரில்லா மாவு பெசரிருப்போம்ல நம்மளுக்கு தெரியுமில்ல
ஆமா
அந்தமா அந்த பதத்துக்கு நம்ம பெசிரிக்கணு பெசிரி கினு நம்ம அப்றோ எப்டி சொல்றது
மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்றீங்களா அப்படிங்கிறீங்க
ஆமா இப்போ கீ கீரலா இருக்கு இல்ல முருங்க்கீர உங்களுக்கு கெடச்சா போடுங்க அப்டி இல்லன்னா பச்ச மொளகா வெங்காயோ மட்டும் ஏ அத ஸ்வீட்டாவு சாப்ட்லா காரமாவு சாப்ட்லா அவங்க அவங்க விருப் அவங்க அவங்க எது பிடிக்குதோ அததா சாப்பிட முடியும் இப்ப ஒருத்த ஒருத்தருக்கு ஸ்வீட் புடிக்கும் ஒருத்த ஒருத்தவங்களுக்கு காரோ புடிக்கும் அதனால காரம் புடிக்கிறவங்களுக்கு அந்த மாரி பண்லா ஸ்வீட் பிடிக்கிறவங்க மே மேக்ஸிமம் பேபிகுல்லா அந்த ஸ்வீட் ஸ்வீட் தன புடிக்கும் காரோலா பிடிக்காதுல்ல
இப்ப நீங்க காரத்துக்கு சொல்லிருந்தீங்க இப்ப அந்த இதுவு சொன்னீங்களா முருங்கு அதை போட்டுட்டு அப்பறோமிக்ஸ் பண்ணுமா உறுக்கிற அப்டியே இப்ப இலையோடதூக்கி பெரியலை இருக்காது அப்டியே மிக்ஸ் பண்ணி போட்டா கரெக்டா இருக்குமா
ஆமா அப்டியே போட்டு பேசறிட்டு அப்றம் வெங்காயோம் பச்சை மெளகா உப்பு அதோட உப்பு போட்டு நல்லா மாவு எப்பவுமே பேசுற மாதிரி பேசுறி நம்ம வச்சுக்கணும்
இது ஓகே இப்ப‌ அது பேசுறு வச்சிட்டு எப்டி கல்லல சுடணம அத அப்டியே அழிச்சு எடுக்கற மாரியா
இல்ல இல்ல சுடுணும் அது தோச கல்ல போட்டு நம்ம எப்பயுமே ஆனா லைட் டா என்ன யூஸ் பண்ணிக்றோ நல்லா அப்டியே
நீங்க எப்டி கண்டுபடிங்க மேடம்
புரில சார்
அது எப்டி ஃப்ரே ஆயிச்சு அப்டின்னு எப்பனடி கண்டுபடிப்பீங்க
அது கொஞ்சோ இந்த கலர் ஒரு கலர்ல வரும் காபி கலர் மாரி அதேனால ஆமா ஆமா அது போட்டுட்டு நம்ம அப்டியே அப்டியே நம்ம எடுத்துட வேண்டிதா அந்த கலர்ல வந்தோனோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது ஒரு ஒரு மாரி ஒரு ஒரு கலர்ல வரும் நம்ம வேக வக்கத்தை பொறுத்து இருக்கு நீங்க ஒரு நீங்க அப்டி பண்ண வேக வச்சது உங்களுக்கு அப்டி தெரிலனா நீங்க அது முன்னாடியே மாவ கொஞ்சோ கடாய்ல போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கூ
ஆ ஓகே மேடம் வருத்து எடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் வந்து
ஆம் ட்ரையா இருக்காது ஆமா ஆமா ஆமா அது நல்லா இருக்கும்
உம்ம்
அப்டி இது பண்ணா ஏன்னா இப்ப எப்படி சொல்றது இப்ப எல்லாருமே அதெல்லாம் லைக் பண்ண மாட்றாங்க பேபி எல்லா சிக்கன் அந்த மாரிதா சாப்டுவே அப்புறொ பால்வேல மாவ இருக்கல பால்வில வாங்கள அந்த மாரி மாவு அட சுடுவ
அது எப்டி மேடம் செய்வீங்க பா அதுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணீங்க
அதுல வந்து ஒண்ணு இல்ல தண்ணி ஊத்தி அவ்ளதா நம்ம வேணுனா சக்கர நாட்டு சக்கர போட்டுக்லா அப்டி இல்லன்னா விட்டுலா அப்றோ வேற எதுமே இல்ல அப்டியே அட தட்டி அப்டி அப்டியே போ டு சுட வேண்டிதா அதுவு ஒரு ப்ரௌன் கலர்ல வரு வந்த மாரி
கஞ்சி சொன்னீங்கல மேடம் அது எப்டி மேடம்
இப்போ நம்ப ஒரு பவுள் எடுத்துக்கங்க அந்த பவுள்ள ராகி மாவகொட்டி அதுல தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிணு மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி கட்டியா வரு அப்பற அதெல்லா ஒடச்சு வுட்டுர்ணு அப்பறொ நம்ம பால் வேண்ணா அடுப்புல வெச்சு பால் ஊத்தி கிண்டிக்கினே இருக்கணு தண்ணி ஊத்திகினு கிண்டிக்கின்னே இருக்குணு அது ஏன்னா வேவணு இல்ல
ம் அந்த பாலு அந்த ராகி மாவு கொஞ்ச தண்ணி மிக்ஸ் பண்ணத மூணுமே வந்து கிண்டி வுட்டுட்டே
பத்த வேக்காத முன்னே ராகி மாவு போட்டு நல்லா கிண்டிக்கிணு சார் சரி ஏன்னா அது தண்ணி நம்ம அடுப்புல வச்சோம்னா கட்டிாயிடு அதனால நம்பக் கீழ வெக்குணு இல்ல நம்ம கட்டியா இல்லாத வெச்சி அந்த மாரி கரைச்சு வச்சுக்கணு நல்லா தண்ணி மாரி அப்புறொ நம்ம பிரிட்ஜ் இது அடுப்புல போட்டோனே பால் ஊத்தி கொஞ்ச தண்ணி ஊத்தி கிண்டிகினே இருக்குணு ஏன்னா அப்பதா நம்மளுக்கு தண்ணியா கெடைக்கூ இல்லன்னா நம்பளுக்கு தண்ணியா கெடைக்கவே கெடைக்காது கட்டியாதா கெடைக்கூ ட்ரை பண்ணி பாருங்க அப்புறொ தேங்கா அதுல அது மேல தேங்கா திருவி போட்டு சாப்ட்டு பாருங்க அது நல்லா இருக்கூ
ஓ மேல திருவி போட்டுட்டு நம்ப வந்து அந்த ராகி கஞ்சி அதா சூடா குடிக்க இத்த வேணா அத வத வதன்னாக்கி நம்ப வந்து எதனா தண்ணி மிகஸ் பண்ணிகூடுதா அப்டே ஸ்பூன்ல சாப்பற மாரியா ப்ரோ
ஆமா ஆமா
இப்ப இது இது வந்து ஆ புட்டு வரி மேடம் அது
இப்போ புட்டு வந்து அதேமாரிதா புட்டு நம்ம தண்ணி லைட் லைட்டா ஊத்தி நல்லா மாவு உதிரி உதிரியா வரா மாரியே பாத்துக்கணு அப்புறோ நம்பளுக்கு எதனா ஒரு பவுல் மாரி இருந்தா அந்த பவுல்ல வச்சுட்டு இட்லி குன்டான்ல வச்சிட்லா அப்புறோ சேர் அவ அதுலே நாட்டு சக்கர போட்டுக்லா நாட்டு சாக்கர போட்டுக்கலா தேங்கா போட்டுக்கலா போட்டு நம்ப அந்த மாரி செய்லா இப் இட்லி குண்டால்த்தா அவிக்கிணு அத அப்டி இல்னா உங்குள்துல வைக்
ஆமா இப்போ நம்ப இட்லி குண்டான அவிச்சுட்டு அதுக்கப்பறோ தேங்கா மேல அதுத் தூவிட்னுமா உள்ளியே மூடம்மோதே
அது மேல சக்கர போட்டு தூவிக்கிலா ஓகே சார் தேங்க்யூ சார் இவ்ளோ நேரோ பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்
ஓக்